ஓ
கேக்குதுங்ளா
போலாம்
இருக்கோ
ஹலோ கேக்குதுங்ளா சிஸ்டர் உங்களுக்கு
ஆ எனக் கேக்கு ஒங்க வாய்ஸ் தெளிவா கேக்குது எயா வாய்ஸ் தா உங்களுக்கு கேட்கு
ஆமா இப்போ பரவாயில்ல இப்போ ஒரளவு கேக்குது
நா எம் ஜி எம்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டே மத்தியோ
புரில
தூங்குனாரா
தூக்கு ஆமாவா
கலந்தட பேசதான் இன்னோ சமைய
சாப்டாச்சா நீங்க
ஆ கால்லா சாப்பாடு செஞ்சோம் மா அதே சாப்டோ இப்போ
வீட்ல எல்லா எப்டி இருக்கறாங்க
நல்லா இருக்காங்ளா
ஆ நல்லா இருக் தோழி நீங்க சாப்டீங்ளா
ம் சாப்டே காலைல டிபன் ஆச்சி இப்ப லஞ்ச் பண்ணிட்டு இருக்கே மத்திய சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கறே
என்ன லஞ்ச்
ம்
ஐயோ நீ கண்ணுக்கு தே
புரில என்ன சொன்னீங்க
ஏ இன்னா ரெடி பண்ணிட்டிருகிங்கன் கேட்டே என்னா ரெடி பண்ணிட்டிருக்கிங்கன்னு கேட்டே
கதக்கீரே பண்லான்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கற சேரி பையனுக்கு கொஞ்சோ சாப்பாடு வெச்சிடலா நைட்டு அவனுக்கு கேரட்டு அதெல்லா கட் பண்ணிட்டு இருக்கற
அது என்ன கட
பால் கர
பாலகீரையா சேரி சேரி
கு சிறுகீர இருக்கு ரெண்டு கீரைல ஏதாச்சு ஒரு கீர பண்ணலா இன்னிட்டு பாத்துக்கிட்டு இருக்கற என்ன பண்றதுன்னுட்டு
நாலாது நாளே
என்னங்க
புரில
பசங்களா விளையாடிட்டு இருக்காங்க அவங்க பாட்டுக்கு அவங்க விளையாடிட்டு இருக்காங்க ம் நீங்க
நா சும்மாதா படுத்திட்டு இருக்க ஏ கொழந்த அப்பா கூட இருக்கா
ஆ ம் ம் ஓகே ஓகே நீங்க மதியத்துக் செய்யணுமா இல்ல இருக்கா மதியத்துக்கு செய்யனுமா இல்ல இருக்குங்ளா உங்ளுக்கு சாப்பாடு
இருக்கு இருக்குது அம்மா செஞ்சு வெச்சிட்டு போயிருக்காங்க கால்ல டிஃப்பனு சாப் சாப்பாடு எஃகு எஃகு கொழம்பு வெச்சிட்டு போய்டாங்க
ம்ஹும் சாமி கும்பிட்டீங்ளா முருகருக்கு இன்னிக்கு பெறந்த நாள் இல்லியா
இல்ல சிஸ் ஆ கோயிலுக்கு போலானு பாத்தோ அவரு வருவாருனு பாத் ஆ
ம்ஹீம்
ஆஹா செரி செரிங்க
நீங்க சாப்டீங்ளா
ஆ சாப்டே நா சாப்டே வேலைக்கு போறாங்ளா அம்மா என்ன வேலைக்கு போறாங்க
அவங்க கம்பனிக்கு போறாங்க இந்த
ம்ஹும்
அது மொளகாத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி அத வந்து பேக் பண்ணி ஒரு ஒரு கிலோவா அவங்க அது வந்து எல்லா வெச்சு கரெக்டா பேக் பண்ணி வெக்கனு சிஸ்டர் அதுதா
அப்டியா செர் செரிங்க
ம் ம் ம்
பேசுனீங்ளா உங்க வீட்டுக்கார் கிட்ட
ஓகே
செரி
ஓகே இப்போ ஒரே ஒரு தரவ ஐஸ்லா வாங்கி குடுத்துது அப்றோ நா போய்ட்டு வரனு சொல்லிட்டு போன வெள்ளிகெழம போயி ஃபே பண்ணுவாங் ஆ
ம் அப்டியா சேர் சேர் உங்களுக்கு என்னெல்லா புடிக்கு சாப்ட்டுறது
எனக்கு ஆயில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டுன் பாத்தீங்னா சிக்கன் ரைஸ் புடிக்கு பிரியாணி புடிக்கு ஐஸ்கிரீம்ங்க ஆ லைக் பண்ணி சாப்ட்டு அதுவு இந்த லோக்கல் உள்ள ஐஸ்கிரீம்லா செட் ஆவாது இந்த அருன் ஐஸ்கிரீமு என்ன மிஸ்டேக் அங்கே
அந்த மாதிரியெல்லா சாப்டுவீங்க
ஆ அதுதா
ஆனா வீட்ல செய்யற்து புடிக்குமா பிரியாணி சிக்கன் ரைஸு அந்த மாதிரியெல்லா நீங்க செய்வீங்ளா
ஆனா அது மாரி செல நா செய்யறது எங்க அம்மா எங்க அப்பா செய்யறது எங் வீட்டுக்காரு செய்வாரு பிரியாணியா அவரு வந் வந்து ப்ரொப்போஷ்னலா ரெடி பண்றேன் சொல்லிட் ட்டு ரெடி பண்ணுவாரு அதுவு புடிக்கு சிஸ் அதுதா நா ஒரு எடத்துல பிரியாணி வாங்கி சாப் நாங்க போனா வெள்ல
சேர் சேர் நானு நானே வீட்ல எல்லாமே சமைப்பே சிக்கன் ரைஸ்லருந்து பிரியாணி எல்லாமே செய்வே என்க்கு ஹோட்டல்ல விட வீட்ல செஞ்சு சாப்பிட்றதுதா புடிக்கு
ஆ
எனக்கு புடிக்குன்றதுனால நானே அதெல்லா கத்துக்கிட்டே அப்றோ
அஃ அ என்ன வண்றதுனு தெரிய்ல
ஆ ரூம்ல தா படுத்துக் ஆ
என்னங்க
பத்து ட்ரிப் பத்தி சொன்னாலா பத்து ட்ரிப்புனு ஏங்க அதுக்குலா நீங்கதாங்க சீனியரு ம்
சேர் சேரிங்க அப்ற எப்பதா வீட்டுக்கு போற மாரி பிளான் உங்களுக்கு
அவ்ங்க வந்து என்ன சொல்றா நீயே போறல்ல நீயே கெளம்பிவான்ராரே
அவர் சொல்றது கரெக்ட் தான சேர் பாருங்க இன்னு ஒரு டைம் பாருங்க முடியலனா அப்றமா சொல்லி பாருங்க என்ன சொல்றாங்களா பாக்லா
ம்
அப்டி இல்ல ஒரு
ஆனா நீங்க பேசுறதே எனக்கு நெஜமாலே சொல்றே கேக்க மாட்டேனுது நா அதனால தா நானு ஏதோச்சு வேற எததோ பேசிட்ருக்கே
ம் வெளிய போய் பாக்குறாங்க ஆனா எங்க வீட் ஹலோ
ம் ஹலோ ஹலோ கேக்குதுங்ளா
அங்க போய் போடு
இங்க எனக்கிட்ட டவர் நெறையா தா இருக்கு டவர் ஃபுல்லா தா இருக்கு உங்களுதுதா பிரச்சன போல இருக்கு
கேட்டுடே இருக்கா
ம்
இப்ப கேக்தா
ஆ கேக்குது
ம் ஓகே
ஆ
பேசினே ஆனா ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி
ஆ ஆ
பண்றது தெர்ல அவரு பீரோல்ல அலமாரில இருக்கு ஆ செரிங் சேச்சி நீங் இந்த ஃபோன் கட் பண்ணிகிட்டுமா
ஆ செரி பண்ணிக்கோங்க ஆயிடுசிங்ளா டென் மினிட்ஸ் ஆயிடுசிங்ளா இன்னு டென் மினிட்ஸ் சாடு ஹலோ
ஆ நீங்க பேசறதெல்லா கேக்குது
அப்டிங்களா எ டைம் இருகுங்க
யா இன்னு ஒரு பத்து ஒன் மினிட்தா இருக்கு
சேரி ம் செரி ஓகே பாருங்க
ம்
காஃபி ஏதாச்சு வெச்சு குடிக்க வேண்டிதில்ல நீங்க ஹலோ காஃபி ஏதாச்சு வெச்சு குடிக்க வேண்டிதில்லனே ஆ
எவ்ளோ
ம் ஹலோ
ஆ கேக்குது சிஸ் சொல்லுங்க என்னது காஃபியா இந்த டைம்ல காஃபியா
செரி சும்மா இருக்கறேன்னீங்ல்லையா
எ காஃபிலா வெச்சி இல்ல டார்ச் லைட்
ஆ ஆ
ஸ்னாக்ஸ் ஐட்டம்லா இருகுது லட்டு இருகுது எனக் கு அதெல்லா புடிக்காது எனக்கு தா ஐஸ்கிரீம் நேத்து போயி நல்லா வாங்கிட்டு வந்தே
அப்டிங்ளா கொழந்த என்ன பண்ணிட்டிருக்
கொழந்த எ தங்கச்சி கூட இருக்கா சேரி சேரி நமக்கான டைம் முடிய போகுது
ம் சேரி கட் பண்ணிகோங்க
ஆ ஓகே சிஸ்